என்ன பண்றீங்
மாமாவுக்கு சாப்பாடு கட்டினுக்குறே
இன்னு மாமா களம்பலயா மணி பத்தாயிடுச்சு
ஆஹ் இந்த இந்தோ களம்புறாரு அவ்ளதா
என்ன செஞ்சீங்க அவுர்க்கு சாப்பாடு
வெண்டக்கா சாம்பாரு
ஆ
முட்ட அவுச்சு
ஆ அதுதா காலைல ஓடுனீங்லா வந்தாகூட்டு வருவே வந்தாக்கா கூட்டிட்டு வரேனு நாகார கார கொழம்பு அதுனு நெனச்சே ஏனா கொட்டைப் கார கொழம்பு வச்சா நல்லது நேத்து படத்துக் போனீங்ளே எப்டி இருந்ச்சு படோ
சூப்பரா இக்குது
நீங்க எத்தன மணிக்கு வந்தீங்க வீட்டுக்கு
மணி ரெண்டு இருக்கு
என்னம்மா ஏ நா போயுது செம்ம சைட்ல இவங்ளா ஏ பக்கத்துல ஒருத்தவங்க உக்காந்துருந்தாங்கள அவுங்க பிரேக் டேன்ஸே ஆரம்பிச்சுட்டாங்க அப்டே கை வெச்சாலா அப்டே நடுங்குது அப்டி பக்கத்துல ஒருத்தவங்க ஒரு ஜோடி ஜோடி உக்காந்து இருந்தாங்களே அப்டியே அதே உக்காந்துட் இருக்காங்க அவுங்க நா அவங்களதா பாத்துட்ருக்கே திடீர்னு வந்துருமா சாமி யாருக்காவ்து வருமா சாமி பின்னாடிக்குற பைய்யன் வேணுட்டே கத்றாங்க சாங் வந்தா கத்துவாங்கல்ல அது வந்த கத்தறான் என்னடா யாருக்கு சாமி வர்லயாடா நா ஆடுறன்டானு சொல்லிட்டு கத்துறா சாமிக் அத்தன வெறி
ம் ம்
இவரு நாத்துனாறு பைய ஒரு செய்றவரு அவரு அவர் டான்ஸூ அவுங்க அண்ணங்கூட சேந்துக்கிட்டு சாமிப்பாட்டுக் டான்ஸ் ஆட சொன்னா பிரேக் டான்ஸ் ஆடிட்டு இருக்கா அவே
ம்
நேத் டீ குடிக்க போனீங்ளே எத்தன மணிக்கு வந்தீங்க டீ குடிச்சிட்டு
மணி மூணு இருக்கு
மூணு மணிக்கு மூண் மணிஆயிச்சா ஆ நாளைக்கு இன்னாச் இன்னாச்சே ஆ ஆனா தெரியு எப்மே காய்ல ஆ ஆனா தெரு காலைய்ல நைட்று ஜக ஜோதியா மின்னுது காலைல கூட கூட்டோ என்னா தெருவ்ல நைட்லதா பாக்க சொன்னா எவ்ளோ கூட்ட இருக்குப்பாரே இந்த நேர்த்துலும் இன்னு வராானுங்க நைட்ல தா பிரியாணி வாங்கன்னு சொல்லிட் இருந்தா அப்டே எங்க வீட்டுக்காரு சொன்னாங்க ஆனா அது சரி இப்பல்லா ஐயோ சண்டேல தா பயங்கர ஜனமே அது வீட்ல சமைப்பாங்ளா அது வீட்ல சமைப்பாங்ளா மாட் சண்டே ரெஸ்ட்டு குடுத்துருவாய்ங்ளோ வைஃப்புக்கு நம்ம தா நம்ம தா வீட்ல செஞ்சு சாவ்ரோம் போல எல்லாரு வெளில தா சாப்புறாங்க போல ஹை வே உங் வீட்டுகாரு இப்பெல்லா அது சரி பிரியாணி நல்லா இருக்க மாட்டங்கதே ஃபஸ்ட் நல்லாருக்கு இப்பல்லா ஃபுல்லா மா மாட்டு பிரியா மாட்டு ஆ பீப் பிரியாணினா ஒரே கொழுப்பா இக்குதா அது என்னன்னாக்கா ஃபுல்லா ஒரு மசாலா போட்டு தனியா வெச்சட்டு சிக்கன்னா சிக்கன் பிரியாணி போட்டு சிக்கன் பிரியாணியா கட்டு பீப்னா பீப் பிரியாணி போட்டு பீப் பிரியாணி கட்டுன்னுறாங்க போல இவனுங்க அ இங்குல்ல பிஃப்னா அவ்ளோ கொழுப்பு இருக்காதுல சுத்தமா சாப்பிடவே முடியன்னு சொல்லினு இருந்தாரு அதுத்தா எதாவ்து நம்மக் தனி தனியா கேக்கும் போது கறிய போட் தாழ்ச்சு ரன்லடும்போது இவ்னுங்க யப்பா ஆ
டெக்னி அப்பத்து நானு நல்லால்ல இந்ந மார் சேல
ஆ ஆமா பஸ்ச்சா டேஸ் நல்லாருக்கு இப்ப டேஸ்ட்டா அந்த அளவ்க் நல்லா இருக்க மாட்டேங்குது அதா கத்திருந்தா ஃபஸ்லியு நல்லாஸ் செய்வானுங்க எப்லா செய்யவே மாட்றானுங்க இவ்னுங்க அப்டின் அம் அவ்ளோசே நாத்தனா சொல்லிர்ங்க வீட்டுக்கார் மைன்ட்டு வருவாங்க ப நல்லாக்கமாட்டேங்கிதா மாய்ங்கு வளர்து
உ ஆ ஹா
அப்று இவ்ட்ட கேட்டே பேசாதே டீக்குடிக்கப்போறோ நா கேட்டே நாம டீக்குடிக்க நிர்த்துறாங்க ஏ போறிங்கே கேட்டே இல்ல மே தூக்கோ வருது நா டீ குச்சாதவ் தூக்கோ போய்டு ப நா காய்ல இங்கிந்து டிக்கெட் போட்னு லேப்டாப்ல க டிக்கெட் போட சரவ்ண்டி காமிச்சுது அதா நாங்க போலா புஷ்ட்டு ஓட்டு அப்டின்ட்டு
டீ கூட எனக்கு புடிக்கவே இல்ல வீட்ல வந்துதா கொஞ்சோ போ சூடு பண்ணி இருந்த டீ குடிச்சே பச்ச வாசன அப்டி கால் கா
அது நா பாத்த பூனை எவெ காலி பண்ணது இப்போ அதுன் அதா சொர்றுன்னே கா ஆ நைட்லல்ல நீ எப்டி போட்டா என்ன அ அவ் குடி போ டப்புன்னே வரானுங்கங்க குடிக்கிற்த்துக்கு நோ இப்பதாமா எழுக் ரெண்டு பஸ்ஸுங்க எழுதுச்சி வ விடி இது நடைங்கரின் கிரின் எ பெரிய பொன்னெம் எ அம்மா ய ப்ரஷ்ஷு எங்கமாங்குது அங் அத்தய அவ் அத்தய் வீட்ல இர்க்குறா வீ வளக்கிட்டு வர்ட்டா கேள்வி வர இருந்தாமுவே என்கிட்ட அவ்ங்ளே இர்ந்தாங்கா பசங்க வீட்ல
பசங்க எந்திர்ஷ்ட்டாங்க அதா டீ சூடு பண்ணிக்றே எங்க சின்ன பைய எந்திர்ஷ்ட்டா எங் அண்ண பைய வேலைக் கெளம்புறா
அரெண்டு பேரு மாத்துக்கேட்ல கெளம்புற மாமா ஒருக்கா சாப்ட்டு ஸ்த்தரவாமா
ஆ
அவ்ங்ளுக்கு பசிக்க என்ன சாப்றது அவ்ங்ளுக்கு அதே சாம்பார் மூட்டு தானா
எல்லார்க்கு அதேதா
லி இவரு சுவருக் தனியா பண்ணீங்களே ஆனா எல்லாருக்கு ஒரே சமயல் மாமாக்கிட்ட எது நீங்களே சாப்புடுங்கன்னு கட்டிகுடுத்தம்சு சொல்றீங்க
கம்பல்சரி ஒரே சமையல் எல்லாருக்கு இப்போ
ஆ எங்க நாத்னார் ஃபோன் பண்ணா ஃபோனே எடுக்க மாட்டேங்குறா ஒரு தூங்கிட்டாங்களோ டயட்ல சும்மாவே அவுங்க தூங்குவாங்க நேத்து நைட்டு வேற மூணு மணிக்கு போறாங் ஆ
மாச கடைசியா ஆய்டுச்சுல்ல வாங்கல பண்ணல எப்யோ மாசோ மாசோ எங்க அண்ண பொண்ணு கூட வாங்கு
ஆ
அவ்ளேயா நானுதா போணு இப்போ போன் பண்ணணு நானு
என்னா ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்க அவ எடுக்காளா இல்யா நானே ஃபோன் பண்ணன் அவ்ளுக்கு
ஆ
கால்ல ஃபோன்மா ஃபோன் பண்ணா ஃபோன் போகவேல்ல டொய்ன் டொய்ன் டொய்ன் நின்றுச்சி செரி நாம ஃபோன் பண்ட்டா அதுக் ஃபோன் பண்ணலா அதுன் சொல்ட்டு வுட்டுடே அப்பன் நா‌ இது வீட்டு வாஷின் மேது மோ சும்மாவே ஏந்துப்பாய்ங்கே நேத்து நம்மூ நா மூன் மணிக்தா வந்த தேட்ருக் மூன் மணிதா வந்தோ எப்டி அதுக போக நீ‌ எதுல போ முடியய் புரா அவங்கள அப்டின்னுந்தா நாங்க போய் கார கார்வுட்டு வந்தோல்ல ஃபோனு புள்ளய விட்டு வந்துட்டுக்குறாரு கார விட்டுட்டு லாக் பண்ணிட்டு மேல கவர்லா போட்டு வந்துட்டு வீட்ல வீட்டுக்கு எங்க ஃபோனியா ஃபோனுன்னு திரும்ப ஓடு எட்ர எட்ர மணி போயி திரும்ப கார் சாவி வாங்கி எல்லா எடுத்து வந்தாரு ஃபோன வீட்ல வந்து அவுங்க அம்மா நம்ள திட் என்ன ‌பண்ற மாட்டியா ஃபோன எடுக்க சொல்லி எங்கோ வேலருக்கு
ஆ
அம்மா இன்னைக்கு போறீங்களா பீச்சுக்கு நீங்க
தெரில யோசிச்சுனுக்கிற போலாமா போக கூடாதான் வெயில பாத்தா பயமா இருக்குது
அது இப்ப எப்பவுமே நீங்க இந்த மே மாசதுல கெலம்புனா காலைல கெலம்பவே முடியாது போனனா மூணு மணிக்கு கெலம்புனனா அந்த எம் ஜி ஆர் சமாதிலா இருக்கு பாத்தீங்களா அதெல்லா பாக்குற ஒண்ணு ஒன்ற மண் நேரோ ஆவு அங்க
அப்டே ஒரு ரவுண்ஸ் வந்தர்றால
அங்க மரம்ல்லா இருக்கு அந்த மசல்லா கொஞ்ச உக்காந்துட்டு நா போ நாலு மணிக்கா நாலு நால்ற நடக்க அரம்பிச்சுதுனா போயிட்லா அந்த பீச்சுலே அவர்தா பன்னு தார் லா போனா வெயிலுக்கு ஆளாளு வந்து மயக்கடிச் சகுணு செம்ம வெயில் இன்னகி நேத்தாது நம்ம கொஞ்ச பரவால்லாம இருந்துச்சு நீ பயங்கர வெயிலுக்கா மண்டே பொ ஆனா சோனே வெளியே வரமாட்டனு கண்ணு கூசுது ஆமா இந்த வேலைக்கு போறவங்க எப் எப்டிதா போறாங்க தெர்லம்மா அதா மாமா கிட்ட சொன்ன செம்ம வெயில் அடிக்குது வெளில அப்டின்னு
சே நமக்கு புரியுமா அவங்க மனசுல தா இருக்கு அவங்க வந்து நம்மள நெனச்சு ஃபீல் பண்ணுவாங்க நாம‌ அவுங்கள
ஆ நம்ம ஒண்ணு நெனைச்சு ஃபீல் பன்றது ஏ வீட்டுக்கு வீட்டுக்குள்ள நா வீட்டுக்குள்ளே நாம்புள்ள தீயுது வீட்டுக்கு வெள்ல அவுங்களுக்கு தீயுது அதா எம் புருஷ என்னங்க இப்டி பண்றீங்க நா‌ வெயில்ல சுத்துனா எனக்கு எவ்ள
ஆ
எவ்ளோ சொன்னா எவனுக்காது யோஸ்ச்சு பாத்திங்களா நீங்க அப்டிந்தா நேத்து சொல்லிந்தா எவ்ளோ வெயில்அடிக்குது எப் இப்புடிதா வண்டி ஓட்டுறாங்களோ அப்டின்னு அன்னைக்கு எதுக்கோ போய்ட்டு வந்தாங்க மார்க்கெட் தா போய்ட்டு வந்தாங்க காலைல தா போய்ட்டு வந்தோ மீன் மார்க்கெட் தா போய்ட்டு வந்தோ வண்டி ஒயிட்டு வராரு சூடு தாங்க முல்ல அனல் காத்து அப்டே எ கால் அடிக்குது கால் எறிய ஆரம்பிச்சிருச்சு நா அப்பதா காத்துனே எப்படிதா ஓட்ரீங்க மாமா நீங்க எல்லா அவ்வளோ காத்து அடிக்குது இப்ப என்ன பண்றது உங்களுகேல்லா நாங்க செய்யணுமே வண்டி ஒட்டாம்ண்ணா நாங்க வாழலா அவளுக்கு அததே ஆச்சு சரி ஆ மிஸ்டர் உங்க சாப்பாடு போனு டிரஸ் தைக்கணு எங்க அம்மா வீடு கட்ட சொந்த அந்த வீட கட்டனு இதெல்லா போனா ஓடிதா ஆகனு என்ன பண்றது அப்டின்றரு இவுங்க மூணாவது மாடி கட்ட சொல்லிருந்தாங்களே‌ அத்த‌ அதுக்கு சொல்லிருந்தார் நீங்க ஃபஸ்ட்டே கடண் வாங்கி‌வச்ச ஏ வயசு இப்ப ஏ வயசு முப்பத் நாலு முப்பத் நாலு வரைக்கு நா ஓட்றே இப்ப திரும்ப என்ன மூணாவது மாடி கட்ட சொல்ற இன்னு நா எத்தன வருஷ ஓடி நாங்க எப் இப்ப நிம்மதியா உக்காந்து சாப்புடுது சாப்பாடு உண்மைய சொல்லு எப்டி இந்த அறுவது வயசுமேல நல்லா ஓரு வாய் சாப்ட முடியுமா அப்டின்னு சொல்லி திட்டின்னாரு ஆனா இன்னு இப்ப இப்ப ஒரு மனசு போக்ல நா ஏந்தா கட்ட சொன்னனோ அவன அப்டி சொல்ற மாறி பண்ணினுகிறாங்க அம்மூட்டி த நீ எல்லாத்தையு பண்ணிட்டு பண்ணிட்டுதா இது பண்ற ஃபஸ்ட்டே யோஸ்சு முடிவுபண்ணனு அவ அத்தன வாட்டி கேட்டால முடியுமா முடியாதாமான்னு சொல்லிட்டுனு ஏர கட்டிடுபா கட்டிடுபானே இப்ப அப்படுனு
ம்
இப்ப பஸ் கேர் யோசுச்சு முடிவுபன்னு அயோ அவ்ள‌ அவ்ளதா ஆ வறகுங்க சாவி கேட்டுருக்காங்க போல அதுங்க வளந்துட்டுக்கறாங்க அது அவனே கத்துகுறது
ஆ ஆ
ஆறு அண்டுகள் சாய் வாகத்துக்கு எப்போதமோ மூஞ்சு கொஞ்ச கணுச்சுகிட்டு எம்மா அன்னைக்கு வந்து மஞ்ச காயிட்டு போயிட்டாரு எனக்கு அப்பதான் கால எந்த மூஞ்சு போயிட்டு அ மஞ்ச காயிட்டு ஆஹ் ஆக்க ஒக்கார்ங்க ஒக்கார்ங்க மூஞ்ச க அப்படி சட்டுனே இப்ப காயல மூஞ்சு கயிட்டு ஏறந்து வந்தா மூஞ்ச க நம்ம நாள் எப்படி போவும் எங்க அத்தா கறி அறிவான்னு கேக்குறாங்க வந்துட்டாங்க கறி வாங்கினன் அதது கடன் வச்சிட்டு வந்தாங்க சக்த கிட்ட சக்தி கிட்ட கடன் வச்சிட்டு வந்தாங்க இப்ப நான் அதது வேற கொடுக்கலன் போயே அப்பின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவ கால மூணு வாாடி போ எடுக்கவேல சரி நீ கறி இல்ல போல நாளைக்கு வாங்கிக்க திரும்ப பத்தசு கச்ச அவனஃபோன் பண்ண பாரசலக்க ஆஹ் அவங்களுக்கு இங்க வாங்கத சுத்தமா இருக்குது அப்புறம் எங்க சின்ன தம்பி கேட்ட
இருக்கிறன் அண்ணன் ஒரு கடைவைச்சு நக்கிறான்
ஆன முச்சத்தன பா எத்தனை அனந்தமிங்க மூ பேரா
ஆமா மூணு அண்ண தம்பி ஒரே ஒரு தங்கச்சி ரெண்டு பேரும் கல்யாணம் ஆயிடுச்சு ஆமா நம்ம ஏரியாவில கட வச்சுக்கறவருக்கு மட்டு தா கல்யாணம் ஆகல ம்
வேறு சொண்ண வர அ அது இல்ல அதா கோயில் கொள சு எத்தன வேற போன அவரு அந்த கேதுக்குலாம் கோ அத்த கக்குல்ல கோில போயிருக்கரு கோயிலக்கு போயிருக்காரு கோிலுக்கு போயிருக்கா சாய்பாபா கோயில்கு சீக்கிர வந்துரு வியாழக்கழம ஆனா சனிக்கழம ஆனா அம்மன் கு பே இருக்கான்னு சொல்லிருப்பாங்க அவங்க ஏக்குேதுக்கு இல்ல அவருன்னு கல்யணம் ஆகல்ல சொல்லிருக்காங்க நா பரியாரம் பண்ண சொல்லி அது பண்ணா போயிருக்கம அவன் அப்படின்னாங்க அவங்க அவருக்கு எத்தனை வயசா பெரிய வயோ அவரு
நடுப்பையாங்க
இல்ல வயசு எத்தனை இருக்கு அவருக்கு
அவங்க வயசுன என்னஒரு இருவத்தி எட்டு இருக்கு
பைய என்ன சின்ன பையனந்தனா பாக்க பெருசாஇருந்தா அத்தை கூப்பிடறாங்க கலக்கா ந பந்தரு ஆ